தோழி வணக்கம் எப்டி இருக் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேம் சிஸ்டர் நீங்க எப்டி இரு க்கீங்க
ரொம்ப நல்லா இருக் ங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்கோ இன்னைக்கு நம்ம டாபிக் பத்தீங்கன்னா மழை மழை காலத்தின் சிறப்பு ஆக்சுவலி மழ காலத்தின் சிறப் பொண்ணே இன்னைக்கு டாபிக் பத்தி பேசணும்முனானா
ம் ம்
இன்னைக்கு வந்து எங்க ஊர் சைடு்ல வந்து குற்றாலத்துக்குள்ள செ மர் காலம் ஆரம்பிச்சுட்டு இப்போ கூட எங்களுக் வந்து மழ தான் என் பொண்ணு வந்து ம மழைல நினைனும் நான் போறே போறே சொல்லி ஓடி ஓடி விலடா வெலடா போனா அண்ணா நா சொன்னேன் போவாதா ஒடம்புச்சரிலமா ஆயிரும் ந வேளாட போவாத விளாட போவாத அப்டி சொன்னே எனா வந் ந்து உங்களுக்கு மழ பெஞ்சாலே மல வேண ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கப்போ வந்து மலைல வெளையாண்டு அவுங்களுக்கு ஒது அ ச சலி ஏதும் புடுச்சுட்ருந்தா ப்ரச்சன தான ஏன்னா மலகாலன் வந்தாலே வந் து பயிர் வகைகலா எல்லான் நல்ல சிறப் ப்பா வளரு ல மலென் சொல்ல போனும்னா இயற்கியென்னு ஒரு அரிய வரந்தா நா சொல்லுவே ஏன்னா உலகத்து உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வால்வதற்கு வந்து தண்ணி தேவ இருக்கு ச் தண்ணி வந்து உண்மக்கு சொல்லப்போனா நம்ம லைப் ட் ல வந்து ஒரு இன்றியமையாது ஏன்னா தண்ணி வல் தண்ணி எ ஒரு சின்ன பசி ஒரு சோறு கூட ஒரு நேரொ நம்ப சாப்டாம இருக்கலாம் நம் வால்க்கைல வந்து ஒரு இன்றியம் ம்யாத ஒன்று அப்புட்னா நம்ப தண்ணி தான் அந்த தண்ணீரே முக்ய ஆதாரமா கொண்டு வருவ நாளா மழ தா மழ இல்லன்னா தண்ணி கெடைக்காது நம்ளுக்கு அதனால என்ன பண்ணனு மழை வந் து மனித வாழ்க்கைல வந்து இயற்கைலு சரி ஒரு முக்கிய பங்கு வசிக்கின் நா சொல்லுவ தோழி
ஆனா எங்க ஏரியால வந்து இப்ப மழ பெய்யல ஏனா இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லா போத்து ஒரு வாரொ ஃபுல்லு வந்து மழ பேஞ்சிட்டு தா இருந்துது து என்ன இது துல என்ன ஒரு நெகடிவ் ஒரு இது சொன்னா பத்தி ங்க ஏரியால வந்து நெல்லு வெப்பாங்க தோழி அது வந்து இந்த டைம் பாத்தீங்னா வந்து அறுக்குற டைமு சோ இந்த டைம்ல ஏனா வந்து அது அது பயிறு டைம் வந்து மழ பேஞ்சா வந்து அது ஒரு நல்லது தா சொல்லா ஏனா நம் தண்ணி பாசனோ தண்ணி ஃபுல்லா நின்னுட்டேருக்குணு ஆனா அறுக்குற டைம் வந்து ஃபுல்லா வந்து தண்ணி பாசாமா விட் ட்ருவாங்க இது காஞ்சி போய் தாருக்கு ப்ப அறுக்குற டைம்ல வந் து மண் மிஷின் விட் டு தா அறுப்பாங்க அது சேரா இருந் து சம்டைம்ஸ் வந்து ம் ஆ காத்தடிச்சு நெல்லு வந்து மழ பேஞ்சிச்சுன்னா கீழ சாஞ்சிடு கீழ சாஞ்சு மொளப்பு வந்துரு அது வந்து அவுங்களுக்கு வந்து ஒரு நஸ்டொ தான அது இன்னோனு பாத்தீங்னா வந் ஆ மழ டைம்ல கெரண்ட்லா வந்து ஆஃபாயிடு அதோன்னு ம் நறைய இருக்கு இந்த மேரி ஆனா நல்லது நறைய விஷயோ இருக்கு ஏனா மழை இல்லாம நம்ப இருக்க முடியாது நமக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு ஆதாரம்னா பாத்தா அது நீர் தா நா சொல்லுவே அது வந்து மழ பெய்யாம இருந்தாலு நமக்கு தா வந்து இது ஒரு பெரிய நஷ்டொ அதே மரி பாத்தீங்னா வந்து செடி கொடி எல்லாத்துக்குமே மழ வந்து ஒரு ஆதாரமா இருக்குன் நா சொல்லுவே என்னனா சேம் என்ன வேனா வெளில போற மழ டைம் வந்து எனக்கு பிடிக்குமா அப்டி கேட்டா பிடிக்கு சொல்ல முடியாது ப பிடிக்காதுனு சொல்ல முடியாது ஏனா மழ பெயந்தா வெயிலடிச்சா வெயிலு சமா அப்டே ரொம்ப ஹாட்டாருக்கு பாடியே ஆனா வந்து மழ பெஞ்சா கொஞ்சோ கூலிங்காருக்கு அதே டைம் ஆனா வெல்ல எங்கி போ முடியாது தோழி வெளிய வந்தாலே வெறு சேரு செகதியுமாருக்கு நசநச நசநசன்னு இருக்கு அதனால எங் ஏனா இது எங்க கிராமன்ற
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்ம ஒரு விஷயோ வந்து நீங்க சொல் மழையில வந்து தீமைகள் பத்தி சொன்னாலுமே அதுல வந்து இப்ப பாருங்க மழ இல்லனா நமக்கு தண்ணியே இல்ல தா தண்ணி இல்லாமல் எப்டி சிஸ்டர் வாழ முடியு பாருங்க ரோட்ல சைட்லா அப்ரோடு என்ன பண்றாங்கனா அங்கெல்லா மழையே பெய்யாது அதனால அவங்க வந்து நேச்சுரலாவே மழ வரதுக்கு என்னெல்லா பண்ணணுமோ அதெல்லா பண்ணிதா அவங்கலா மழ வர வைக்காங்க என்னா என்னக்கு தெரி என்னோட ஃப்ரெண்டோட ஆ தோழி இருக்கால அவங்க ஃபிரண்டோட ஹஸ் பண்ட் வந்து அவங்க ஃபாரின்ல தா இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க இங்க மழ பேஞ்சி எப்போ எனக்கு கொட இல்ல அங்கெல்லா ஹோட்டெல்ல கையிட்டு சொல்லுவாங்க என்ன மோட்டர்ல லோக்காய்டோ ஒரு ஃபாரின்லே இந்த மாரி பிரச்சன இருக்கா அப் அப்டி சொல்லி பேசப்போங்க என்ன சொன் லாங்கண்ணா இங்க வந்து மழ வர வாய்ப் பே இல்ல மழ குல அறிகுறி எதுவு இத்தன வருசமு மழ வரல அங்க வந்து மெயினா வெ வெப்ப காலத்துல வந் து இந்த சூட்ட தணிக் ஏ காந்தி வந்து அவங்க வந்து செயற்கை முறைல வந்து மழ வர வைக்காங்க ஒரு அதர் கண்டில வந்து செயற்கை முறையில வந் ந்து மழ வர வச்சி அவுங்க வந்து அந்த தண்ணிய சேவ் பண்றாங்க பட் நம்ப எடத் வந்து மலய மலா மல வரத்தல்லி கூடல பஸ் ஏரி கொஞ்நேரோ மல வந்து தண்ணி எல்லா வேஸ்ட் பன்றோ ஏனா மழ மழ பெய்றதுனால வந்து பாருங்க நெறைய விஷயங்கள் நன்மையா நடக் நீங்க தீமை மட்டு சொல்லாதீங்க நன்மைகளு இருக்கு ஆறு ஏரி குளங்கள் அந்த மாரி கிணறுகள் நீர் நிலயலா நெரம்பு பிறது இதன் மூலம் வந்து குடி நீருக்குள்ள பற்றாக் குறை வந்து நம்ளுக்கு எப்பொழுமே இருக்காது ஏனா ஒரு பாசனத்துக்கு நமக்கு தேவையான தண்ணீரும் பூர்த்திய ஆவலனா மழ பெய்யல நீங்க சொன்னீங்க பயிரிடுறாங்க பயிர் எல்லா மழ பேஞ்சு அது வந்து அறுவட பண்ண போக முடியாதுனோனே அது அறுவ் அறுவடை பண்ண நேரத்துல வந்து மழ பேஞ்சி சாஞ்சி அது மழச்சிருக்குன்னு சொல்றீங்க இதுவே இது ஒரு சிலவங்க அறுவட பண்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து அவுங்குளுக்கு தண்ணி தேவ இருக்கு அந்த மாரி பற்றாக்குறயா இருக்கப்போ அவுங்க தண்ணிக்கு எவ்ளோ கஷ்டப் எப்ட்ருந்தாங்க தெரிமா தோழி பைசா கொடுத்து கூட தண்ணி அவுங்க பாய்க்கிறாங்க எங்க பக்கத்துலலாம் ஒரு சிலவங்க நட்டுட்டாங்க ஒரு சிலவங்க வந்து நட்டு அறுவட சைட்ல வந்துட்டாங்க ஒருல சிலவங்க வந்து ஃபர்ஸ்ட் நட்டு ரெண்டாவது நட்டு நட்டுட்டு இருக்காங்க நட்டு முடிச்சு அவுங்க கத ஸ்டேஜல வந்து தண்ணிக்குள்ள பற்றாகுறை் அவங்க வீட்டு வீட்ல இருந்து மோட்ரு போட்டு அவுங்க தண்ணிக்கு அந்த பாசன குளத்துக்கு வந்து பாய்சாங்க ஏனா தண்ணியோட தேவை வந்து நமக்கு ரொம்ப தேவை இருக்கு விவசாயத்துக்கு வந்து மழ வந்து முக்கியம் தான் என்ன மழ நன்றாக நல்ல பைஞ்சா மட் தான் பயிர் வந்து செழிப் வளரு நம்மளோட விளைச்சலுக் க்கும் ரொம்ப நல்லா இருக்கூ ஏனா விவசாயின் வாழ்க்கையில வந்து அ மழை நீங்க நறைய பாருங்க விவசாயம் வந்து ஐயோ மழ வராதா மேகம் இண்டுட்டு மழ வரணு சொல்லி கையெடுத்து கையெடுத்து கும்புடுவாங்க ஏனா மழ காலத்துல வந்து சுற்றுச்சூழல் வந்து மிகவும் நீங்க பார்த்த இயற்கையா பச்ச பச்சேனு இருந்தா ஜா கண்ணுக்கு ரொம்போ குளுமையா இருக்கும் நல்லா பாருங்க மரம் செடி கொடிகள் எல்லாம் புல்வெளிகள் எல்லாம் ரொம்ப பசுமையா காட்சி அளிக்கப்போ நீங்க பாருங்க உங்குளுக்குள்ளயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்புறோ காற்று ரொம்ப தூய்மையா இருக்கும் வெப்பம் குறையு இதனால மக்கள் வந்து நான் நான் நான் ஃபீல் பண்றே ஒரு நிம்மதியான ஃபீல் உனார்வு வந்து எனக்கு ஏற்
உம் கரெக்ட் தன் நா அப்டி சொ சொல்லலா முன்னாடிலாம் வந்து காலநிலை வந்து பிரிவுனிலை வந்து கணக்கிடுவாங்க. இந்த இந்த டைம்ல வந்து மழை பெய்யும், இந்த டைம்ல வந்து மழ பெய்யும். ஆனா இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால நான் சோல்ரே ஏனா வந்து பயிரு வந்து எல்லா இந்த ஆறு மாசம் எங்க ஊர்ல வந்து ரெண்டு ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை பயிரிடுவாங்க அது கரெக்டா மழை பெயற டைம்ல வந்து அந்த முன்னாடி வந்து பயிரிடுவாங்க அது கரெக்டா அந்த வெயில் டைம்ல வந்து அறுப்பாங்க அதே மாரி அறுத்து ஒரு ரெண்டு மூணு மாசோ கலிச் கரேட்டா வெயில் டைம்ல அ போனது இந்த இந்த டைம் திரும்ப ஸ்டாட் பண்ணி இந்த மே மாச வெயில் டைம்ல வந்து அறுப்பாங்க அப்பிடிதா இருக்கு ஆனா இப்ப நீங்க பாத்திங்க க்ளைமெட் சேன்ஞ் ஆயிடுச்சுன் சொல்ற அதனாலா வந்து அந்த டைம்ல வந்து இப்ப நெல்லு பயிறு அப்ப வச்சிருக்கவுங்க வந்து அந்த டைம்லா மழ பெய்யக்கூடாதுனு நெனைப்பாங்கன் நா சொன்ன ஆனா வந்து நீங்க சொன்ன மாரி மழை இல்லாம யாராலியு இருக்க முடியாது இதே எங்க ஊர்ல எப்டின்னா எ எங்க எங்க பெரிமா சொந்தக்காரங்க ஒருத்தவுங்க ஊரு அங்க பாத்திங்கனா வந்து இப்ப எங்க ஊர்ல சுத்தி பின்னாடி கொல்லிதா இருக் ஆனா அவ்ளோ நல்லாருக்கு தோழி அங்க ஃபுல்லாவே வந்து எப்டி சொல்றது மானாவரி பயிறு போடுவாங்க சொல்லுவாங்கல்ல ஆ மழ அவ்ளோ கெடையாது தண்ணி வச்சு கெடையாது இப்ப வந்து அவங்குளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தண்ணீர் வசதி இருந்தனா அ இந்நேரோ அவுங்க கோடிஸ்வரங்களா இந்திர்ப்பாங்க அவுங்க அவ்ளோ நெலோ வச்சிர்க்காங்க ஆனா போட்ருக்காங்க ஆனா வந்து மல்லாட்டே உளுந்து இந்த மாரிதா போடுவாங் அதுவூ வந்து தண்ணீ வந்து அவ்ளோ வராத் கொஞ்சோண்டு தா வரு சுத்தி உள்ள ஊருவுள்ள போறப்பே வந்து எதோ பொட்டக் காட்ல போற மாரி எனக்கு ஃபீலாவூ ஏனா சுத்தி அவ்ளோ நெலோ இர்க்கோ ஆனா அது அப்டே வந்து காஞ்சு போய் கெடக்கூ அந்த மழ் டைம்ல மட்டு வந்து கொஞ்ச பச்சப் பசேன்னுர்க்கூ அப்டி சொல்வாங்க அந் டைம்ல வெறு அந்த எட ஃபுல்மே இப்டிதா கரும்பு ஆ இந்த ம் மானாவரி பயிர் மட்டுதா அவுங்க போடுவாங்க அது தாண்டி எதுவு போட மாட்டாங் அதுவே அவுங்குளுக்கு ஒரு நீர் வசதி இருந்து அப்டி லா பண்ணா அவுங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிச்சேஷன்ல இருப்பாங்க அப்போ வந்து ஆ கேக்குதா தோழி
ஆ கேக்குத் தோழி
ஆ அதே மாரி நாப் ம் தா ஆனா வந்து இப்ப வர க்ளைமேட்டுக்கு வந்து இந்த மழ என்னா பண்ணுது ஒரு எப்டி ஒரு இப்ப சொல்லுவாங் பாத்தீங்ளா அந்த க்ளைமேட் சேஞ்ச்னால ஒரு ஆபத்து வரப்போது அப்டின்ட்டு சொல்வாங்க அந்த அத வெச்சு நா சொன்ன ஏனா வந்து எங்க ஊர்லல்லா பாத்தீங்னா வந்து போன வர்ஷோனா ஒரு வெள்ளோ வந்துச்சி ஊர்ல எங்க வீட்டு ஃபுல்லா தண்ணி ஆய்ச்சு சிஸ்டர் ஃபுல்லாவே தண்ணிதா எப்டி சொல்றது ஊரு உள்ள வெள்ளோ வந்துச்சி இதோட ரெண்டாவ் தடவ் வந்துச்சி ஆனா இந்த போன வர்ஷோ பாத்தீனா எங்க வீட்டு வெரீக்கூ வந்துச்சி எங்க வீட்ல வந்து உள்ள ஊரு உள்ள யாருமே வர முடில எங்க வீடுவே கொஞ்ச மேல சுத் மேலதா கொஞ்ச கட்டிருப்போ அதுக்கே உள்ள வந்து தண்ணி வந்ததுனால திங்ஸ் எல்லாத்த மேல எட்த்து வெச்சுட்டு மெத்த மேல எங்க ஸ்டெப்ஸு கூடு மாரியிர்க்கூ எ அவ் நைட்டு ஃபுல்லா அங்கதா ஸ்டே அப்டி நா வேலைக் போனனால அங்கேயே ஸ்ட பண்ணிட்டே என்னால வீட்டுக்கு வர முடிலப்போ அந்த மாரி இந்துச்சு ஆனா வந்து என்னா மழ வந்து கெட்டது சொல்ல முடியாது ஏனா வந் அந்த காலத்துல பாத்தீங்ன்னா வந்து அங்கங்க கொளோ வெச்சிர்ப்பாங்க ஏரில தூர்வாரி வெச்சிருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்ன்னா வந் டு ம் சென்னையே வந்து ஒரு ஏரின் சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா எவ்ளோ தண்ணி மழ பெஞ்சாலு தோழி எவ்ளோ மழ பேஞ்சாலுமே சென்னைல வந் து எனக்கு வெவரோ தெரிஞ்சுந்து வெள்ளோ வந்தது கெடையாதுன் தா சொல்லுவாங்க ஏனா அவ்ளவ்மே தண்ணி எல்லா பூமிக்கு போய்ரு ஆனா இப்ப டோர் ரெண்டு மூணு வர்ஷமா தா தண்ணி மழ பெய்து அங்க தேங்குது இங்க தேங்குது ஏனா அதோட என்ன சொல்வாங்க மக்கள் தொக அதிகரிக்க அதிகரிக்க ஆங்காங்கே வந்து ஃப்ளாட்லா கட் ட்றதுனால மண் உள்ள போக்கு எங்கல்லா இல் கொளங்கள் அந்த மாரிக் எடத்துல வந்து கெட்றபப்போ மழ வந்து தேங்குற வசதி போக்கு எடோ இல்லாதனால வந்துதா இந்த மாரி பில்டிங் வந்து வருதுன் நா சொல்லுவன்
ஆமா தோழி ம் நம்பல் நம்ப பண்ண தப்புனால தா அது நடக்குது ஆனா ம் ஆமா தோழி நம்ப அது நம்பதா அதுலர்ந்து இயற்கிய வந்து நா சீரழிக்கிறோ தோழி செரிங்க தோழி நா எனக் வந்து கொஞ்சோ வேல வந்துச்சி நா உங்கள்ட்ட அப்றோ பேசுறே ஆ பாய் தோழ் ஆ